அப்பமா
ஹலோ வணக்கங்க வணக்கங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஆ, நல்லா இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க?
ம், நல்லா இருக்க வீட்லலா நல்லா இருக்காங்ளா?
ஆ, வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க
சரிம்மா, ம் என்னது வீட்டு வேலல்லா முடிஞ்சிருச்சா? லன்ச் முடிஞ்சிருச்சா?
ஆ, லன்ச் எல்லா முடிஞ்சதுங்க இன்னைக்கி நான்வெஜ் சமச்சோ எங்க வீட்ல
நல்லது நல்லது ஆ
அதனால மார்னிங்கே சமைச்சதுனால மதியான ஒர்க் இல்லைங்க
அப்டியா சரிம்மா, சரிம்மா நாங்க பாத்தீங்கன்னா, ம், சொல்லுங்க நாங்க பாத்தீங்ன்னா யுஷ்வலா ஞாயித்துகெழம நான்வெஜ் செய்வோ ஆ, இன்னைக்கு பாத்தீங்கனா கோயில் திருவிழாங்கறதுனால செய்யல நாங்க இன்னைக்கி செய்யல
ஓ, என்ன கோயில் திருவிழாங்க?
திரௌபதியம்மன் கோவில் திருவிழா ம், அதனால வந்து இன்னைக்கு நான்வெஜ் செய்யல நாளைக்கு செய்ய முடியாது தீமிதிங்கறதுனால ஆ, ஆமா நாளைக்கு தீமிதிங்கறதுனால செய்ய முடியாது இனிமே நான்வெஜ் செய்யணு அப்படின்னா செவ்வாகெழம, புதன்கெழமதா செய்யலா
எப்
ம்
என்ன சொல்றது இந்த, அ, கம்போ அந்த மாரி இப்பெல்லா போடுவாங்கள அந்த மாரிங்கலா எப்டிங்க பூச்சாட்டு இ
ஆ, ஆமா இங்க எப்டி செய்வாங்கன்னா திரௌபதியம்மனுக்கு வந்து முன்னாடில்லா ஆ மூணு மாச சம் வரைக்குமே திருவிழா அதோ திரௌபதி அம்மனோட கத சொல்லி பிறந்தது வளந்தது போரு அந்த மாதிரில்லா சொல்லி அதுக்கப்பறோ ஆ, கடசியா முடிப்பாங்க காவடி தீமிதியோட முடிப்பாங்களா இப்ப பாத்தீங்கனா அது கொஞ்சோ கொஞ்சமா கொறஞ்சி வந்து ஒரு மாசம்னு போன தடவை வச்சிருந்தாங்க போன வருஷோ வச்சிருந்தாங்க இந்த வருஷ பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளா கொறைஞ்சிருச்சு
ஓ
ஆமா ஆ இப்ப பாத்தீங்கன்னா வீட்ல இருக்றவங்க இந்த ஊர்ல இருக்காங்க ஒவ்வொருத்தரு இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு நாள் மண்டகப்படி செய்யறது மண்டகப்படி அப்டின்னா அ க சாமிக்குல்லா அலங்காரத்துக்கு ஜாமா வாங்கி குடுக்குறது அதுக்கப்றோ அபிஷேகோ பண்றது அதுக்கப்றோ ஆ சாப்பாடு அன்னதான குடுக்குறது
ம் கண்டினியூஸா ஃப் ட்டின் டேஸ்க்கு ஓ யாராவது ஒருத்தர் குடுத்துட்டே இருப்பாங்ளா
ஆ ஆமா
ஓ, ஓ செரி செரி ஆஹ் ஓகே ஓகே ஓகே அப்ப உங்களுக்கு இங்க வர வெனஸ்டே வந்து கோயில் திருவிழா
அ கோயில் வந்து முடிஞ்சிடு இப்போ டியூஸ்டே ஓட முடிஞ்சிடு
செரிங்
ஆ ஆமா ஆ வெனெஸ்டேனா வேனா நான்வெஜ் செய்யலா அது வரைக்கு செய்ய முடியாது
ஓ இப்ப இன்னைக்கு சண்டே பாத்தீங்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு சண்டே தா மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்டுவாங்க
ஆமா
அதனால சாப்ட முடியல
ஆமா இப்ப திருவிழாங்கிறதுனால சாப்ட முடியல
ஓ செரி செரி செரி செரி இப்ப நைட்டுக்கு என்ன சமையல் பண்ண போறீங்க
அ நைட் பாத்தீங்கனா இட்லி தோசையா இருக்கு இன்னைக்கு நைட் வந்து காவடியா இருக்கு காவடி பாக்க போய்டுவோ இன்னைக்கு எ பையலா காவடி ஆடுவா அதனால காவடி பாக்க போயிடுவோ
குட்டி பசங்களா இருக்காங்ளா பெரியவங்களா இருக்காங்ளா
பெரிய அ பெரிய பையந்தா எ பைய வந்து பிளஸ் ஒன் படிக்கிறா
நல்லா காவடி ஆட்ட ஆடுவாருங்ளா
ம் ஆமா காவடி ஆடுவாங்க
ஓ செரி செரி இதெல்லா பாக்குறக்கு பாத்தீங்கனா ரொம்ப அழகா இருக்கு
உமா சூப்பரா இருக்கு ஏ அவ செட்டு பசங்களே இங்க தெருல நெறையா பேரு இருக்காங்கள ஒரு பத்து பதினஞ்சு பசங்க மேல இருக்காங்க அவ்ங்கெல்லாமே ஒரே மா
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க ஆ கேக்குதுங்க
ம் ஆமா இங்க இருக்க ஒரு பத்து பதினஞ்சு பசங்க சேந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டுப்போங்க
க்ரீன் கலருங்ளா இல்ல எல்லோ கலர் மாரி போடுவாங்ளே அந்த மாரி
இல்ல க்ரீன் கலரு எல்லோ கலரு இதெல்லா பாத்தீங்கனா பால் கொட எடுத்துட்டு வரும்போது அது போட்டுக்கிற ட்ரெஸ் அது அது வந்து குரூப் டிரெஸ்ன்ட்றது ஒரு ஒரே மாரி கலர்ல ஒர மாரி இப்ப வேஷ்டி சட்டனா ஒரே மாரி வேஷ்டி சட்ட ஆ பேண்ட்டுனா ஒரே மாரி பேண்ட்டு ஒர் ஒரே மாரி ஒரே கலர்ல ஷேர்ட்டு அந்த மாதிரி சைஸ் மட்டு மாத்தி சொல்லி குரூப் ட்ரெஸ் எடுத்துப்பானுங்க
ஓ செரி செரிங்க ஒரே செட்டா நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு
ஆமா அழகா இருக்கு
பாத்தீங்னா வெரதலா இருப்பாங்ளா பசங்க வெரத இருந்து பாத்தீங்னா ஒரு நாள் ஃபுல்லா வெரத இருப்பாங்க அதுக்கப்ற நைட்டு தா சாப்டுவாங்க இந்த மாரி வெரதத்த முடிச்சு
ஒரு நாள் ஃபுல்லாலா வெரதங் கெடையாது மூண் நாள் வரைக்கு நான்வெஜ் சாப்டாம இருக்கணு இன்னைக்கு காலைல வந்து விரதமா இருந்து காவடி எடுக்கணு இந்த பால் காவடி எடுக்கணு ஆமா இன்னைக்கு காலைல வர இருக்கவ்ங்களு இருக்காங்க ஒரு வார பத்து நாள் வரைக்குமே நான்வெஜ் எல்லா சாப்டாம ஒரு வேள மட்டுமே சாப்ட்டுக்கிட்டு எடுக்றவ்ங்களு எடுக்காங்க இருக்காங்க ஆனா எ பசங்க பாத்தீங்னா கொஞ்ச சின்ன பசங்கள இருக்கறதனால ஃபுல்லா சாப்டாமலா இருக் காதுங்க அதனால ஸ்கூல் போற பசங்களா இருக்குல்ல
குட்டி பசங்க தானங்க அ ச பாத்தீங்னா கொழந்தையு சாமியு ஒன்னுன் சொல்லுவாங்களே அதனால பிரச்சனை இல்லை பெரியவங்க அப்டின் இருக் நாங்கன்னா இப்ப கண்டிப்பா வெரதோ இருந்தே ஆகணுன் சொல்லுவாங்க கொழந்தைங்களா இரு க்க தேவயில்ல அப்டின் சொல்லி நறைய பேர் சொல்லிருக்காங்க கேள்விப்பட்ருக்கேன்
ஆமா அது பாத்தீங்கன்னா இன்னைக் கால்ல மட்டுந்தா சாப்பாடு குடுக்குறதுல்ல இப்ப காவடி முடிச்சுட்டு வந்து வட பாயசத்தோட மதியானோ சாம்பிராணி போட்டுட்டு சாப்புறது ஆமா
செரி செரி கொழந்தைங்கல்லா பாத்தீங்கன்னா ஆ இப்ப இருக்ற கொழந்தைங்களா பாத்தீங்கன்னா உங்க வீட்ல கொழந்தைங்களா அமைதியா இருக்காங்ளா ஆ இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையே இருந்தாங்கன்னா கொஞ்சோ வீடு கொஞ்சோ அமைதியா இருக்கு இதே ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இந்த மார் இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள மோஸ்ட்லி சண்டயே இருக்கு வீட்டுக்குள்ள உங்க பசங்களா எப்டி இருக்காங்க
எ பசங்கள்லா பாத்தீங்கன்னா நா வந்து எ பசங்கள அதட்ட கூடா அத அதட்டக்கூடாது அடிக்க கூடாது ஆனா அவுங்க ரெண்டு பேரு அடிச்சுக்குவாங்க ஒதச்சுக்குவாங்க என்னா வேணா பண்ணிக்குவாங்க நா வந்து அவுங்க ரெண்டு பேரயு அடிக்க கூடாது ரெண்டு பேரு ரெண்டு பேரையு வுட்டு குடுக்க மாட்டாங்க அண்ணன்ன அடிக்கும்போது தங்கச்சிக் கோவோ வரு நா ரொம்ப அடிக்க மாட்டே நா சின்ன பிள்ளைல்ல அடிச்சே தா ஆனா அத நெனச்சு நா இப்ப வரைக்குமே ஃபீல் பண்றே சின்ன பிள்ள அது தெரியாத பிள்ளல்ல அது வெவரோ தெரியாத பிள்ள அத போய் அடிச்சுப்ட்டோமே அப்டின்ட்டு இப்ப நா ரொம்ப ஃபீல் பண்றே கொழந்தைங்கள போய் அடிச்ட்டோமே அப்டின்ட்டு
நாங்களு பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருக்காங்க எ வீட்ல எனி டைம்மு சண்டயாதரு க்கு நாலா கோவ் வந்தா பயங்கரமா அடிச்சிருவேங்க பெல்ட் எடுத்தே அடிச்சிருவே
அய்யயோ அப்பில்லா செய்யாதீங்கப்பா கேக்க மாட்டாங்கதா நீங்க அடிக்கிறது அதுங்களுக்கு தெரியாது அதுங்களுக்கு வலி மட்டுந்தா தெரியு
ஆனா என்ன பண்றது எது சொன்னாலுமே கேட்டுக்றதே கெடயாதுங்
கேக்காது கேக்க மாட்டாங்கதா கேக்க மாட்டாங்கதா ஆ அது வந்து அது கொழந்த தான அதுக்கு என்ன தெரியு அதுக்கு வெவரமே வெவரமே தெரியாது ஒண்ணு இத செய்ய கூடாதுன் தெரிஞ்சா அது போய் செய்யாதுல அது தெரியாம தான போய் செய்து
அப்டித்தான் சொல்றோ ஆனா ஒரு சில விஷ்யத்துலலா பாத்தீங்கன்னா இத செய்ய கூடாது இது செய்ய வேண்டா சாமி அப்டின்னா நா அப்டிதா செய்வே அப்டிதா பண்ணுவே அந்த மாரின் சொல்லி வேணுனே பண்ணுவாங்க
அதுதா கொழந்தத்தனோ அத நம்ம மெயின்டெய்ன் பண்ணி வளக்றதா நம்ப அம்மா
கர்ட்டு தாங்க நீங்க சொல்றது ஆனா என்னால கன்ட்ரோல் பண்ணிக்கவே முடியறதில்ல பரவால்ல நீங்க கொழந்தைங்கள அடிக்காம கன்ட்ரோலா வளக்குறீங்கள அது
இல்ல அப்டியில்ல நா சின்ன பிள்ளைல நீங்க சொல்ற மாரிதா எனக்கு கோவோ என்ன பண்ணுனா எ பொண்ணு என்ன பண்ணுனா நா மாவு அரச்சி வச்சுட்டு நா தனியா தா வளத்தே எ பசங்கள எங்க ரெண்டு பசங்க ரெண்டு பேருக்கு ஒன்ர வய்சு ரெண்டு வய்சுக்குள்ளாரதா வித்தியாசோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே தூக்குற பசங்க நா மாவு அர ச்சு வச்சுட்டு நம் க்ரைண்ட்ற கழுவி தூக்கி வச்சிட்டு திரும்பி பாத்தேன்னா மாவ தள்ளி வுட்டு அதுல ஒக்காந்துருக்கு அந்த மாதிரி அந்த மாரிலா பண்ணு அப்பெல்லா அந்த நேரத்துலா அடிச்சுபுடுவேதா செம்மடி அடிச்சு அப்றோ வீட்டே ரகளையா அடிக்கு அத தூக்கி இங்க போடு இத தூக்கி அங்க போடு தண்ணி ஊத்தி வெக்கு எல்லாத்லியு மே ஆ கா ரொம்ப அட்டக்காசோலா பண்ணு எ பொண்ணு எ பையனு அப்டிதா அதுக்கு மேல அந்த மாரிலா பண்ண உடனேதா அடிச்சுப்புட்டதா ஆனா இப் இப்போ யோசிச்சு பாக்குற ஐய அது குழந்த தான அதுக்கு என்ன தெரியு நம்ம செய்யறத அத திதும்பி செஞ்சு பாக்கணும்னு தோனு அதுக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்பல்லா பாத்தீங்கன்னா ஆ டக்குன்னு கோவோ வருது இப்டிலா பண்ணிட்டாங்களே அப்டின்னு இப்ப பாத்தீங்கன்னா பசங்க வளந்துட்டாங்க அத நெனச்சு பாக்கும் போது அப்படி பண்ணக் கூடாது அப்டிங்கற என்னோ வரு எனக்கே பாத்தீங்கன்னா அடிச்சதுக்கு அப்பரோ அடுத்த நாள் யோசன பண்ணுவே அடிச்சிருக்க கூடாதோ நம்ம கோவத்துக்கு நம்மளே கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணிக்கணு நம்ம ரொம்ப அவ சரப்பட்றோ அப்டின்னு சொல்லி தோணு ஆனா இருந்தாலுமே மோஸ்ட்லி கேட்கவே மாட்டாங்க அப்ரோ அதையு மீறி அடிச்சுருவோ
ஆமா அது கோவம்வரப்பதா செய்யு அப்ப அடிச்சுட்டனா ஆனா இப்ப வரைக்கு பொண்ணுட்டே நா சாரி கேப்பா சாரி மா உன்ன அப்பல்லா அடிஸ்ட நீ அப்படி பண்னா நா அப்டி அடிஷ்டமா அப்டின்னு உடுமா தெரியாமதான அடிச்ச அப்டின் சொல்லு அது இப்ப பெரிய பிள்ளையாய்ட்டுங்கறனால சொல்லு சரிம்மா உடுமா தெரியாமதான அடிச்சுட்ட விடுமா அப்டின் சொல்லு இருந்தாலு எனக்கு அப்பப்ப ரொம்ப கஷ் கஷ்டமா இருக்கு சம்ம அடில்லா அடிச்சு போட்ருவ அப்பல்லா
ம் ம் அப்பல்லா பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலா பாத்தீங்கன்னா கொழ குழந்தைங்க அமைதியா இருப்பாங்க இந்த கிராமத்துல எல்லா பாத்தீங்கன்னா பயங்கர அமைதியா இருப்பாங்க ஏன்னா அவங்களாக அ இத வீட்ட விட்டு வெளிய போனா அவங்களே வெளையாடிட்டு மண்ல வெளையாடிட்டு இந்த டைமுக்கு உள்ள சாப்பட்றக்கு வர் வருவாங்க ஏதோ பண்ணிட்ருப்பாங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க
ம் அப்டி கிராமத்து பசங்காதா அமைதியா இரு ப்பாங்கனு மட்டு சொல்ல முடியாது எல்லா சேட்டையுதா பண்ணுவாங்க
அது ஏ கேக்குறீங்க இதே நாங்க கிராமத்துக்கெல்லா போயிட்டமுனா அமைதியா இருப்பாங்க கொழந்
சவுண்டு ஃபுல்லாதா கேக்குது
கிராமத்துக்கெல்லா போயிட்டோம்னா லீவ் விட்டாங்கன்னா இந்த